ஹலோ வணக்கங்க என்ன பண்றீங்கோ
நானா சும்மாதாங்க அப்படியே வாக்கிங் போலான்ட்டு வெளிய அப்படியே நடந்துட்டு இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்கோ கொஞ்ச நேரம் தூங்குன எழுந்தே அப்டியே வேல போயிட்டு இருக்குங்க டீ போட்டே இப்பதான் டீ குடிச்சட் டு அப்டியே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கங்
நானு டீ குடிச்சுட்டு தாங்க வந்தே இஞ்சி போட்டு டீ குடிச்சிட்டு
உம் நீங்க டீ காஃபி எல்லா சூப்பரா பண்ணுவீங்ளா
போடுவங்க அதுல சூப்பருன்னு சொல்றதுக்கு என்ன போடுவங்க போடுவங்க அதுவு
சைடு எல்லா அதுதாங்கோ ஃபில்டர் காஃபி தாங்க ஃபேமஸ்
எந்த ஊர் பக்கோ ஓஹோ இந்த டிகிரி காபி மாதிரிங்களா
அப்டின்றது அங்க ஃபேமஸ்
ஓ டிகிரியு அந்த ஃபில்டர் காஃபி மாறிதாங்க இன்ஸ்டன்ட் இல்லாம ஃபில்டர் பண்ணி குடுக்கறதுதாங்க‌ டிகிரி கமி காஃபி
அப்படியா அதேதான்ங்க எங்க சைடு அதுதா ஃபேமஸு புடிக்கு எனக்கு ரொம்ப புடிக் கு ஆனா இங்க வந்து இப்ப இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நிறையா வந்துட்டுதுனால இப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டோ
ஓஹோ
வாங்குறது ரெடிமேட்டா வாங் ட்டு அப்டியே போட்டு கலக்கி குடிக்கிற மாதி நம்ம முடிஞ்ச வரைக்கு இந்த காஃபி கொட்ட வாங்கி இந்த அரச்சி குடிக்கிறது எல்லா வந்து ரொம்போ நல்லதுங்கோ காஃபி வந்து ரொம்ப நல்லதா ஆனா வந்து நம்பளுக் இன்ஸ்டன்டா எடுத்து குடிக்கிறோ பாருங்க அது அதாங்க ரொம்ப பெரியதது
இல்ல காஃபி கொட்ட வந்துட்டு இப்போ எங்க வீட்டு ஹவுஸ் ஓனருங்க அவங்க வந்துட்டு அவங்களோட சொந்த காப்பி மர் த்துலந்து காப்பி கொட்ட எடுத்துட்டு வந்து நாங்க அரச்சி நாங்க குடிக்கிறோ அப்டின் சொல்லிட்டு நா விக்கி ஆனா அவங்க வீட்டு மருமகள் ஏது குடிக்கிறது இல்லைங்க சொல்ல போனா ஏன்னா அதுல எந்த
அது இயயோ அது பழ பழக்க இரு க்கறவங்க நல்லா குடிச்சிக்கிறாங்கோ பழகாதவங்களுக்கு வந்து கஷ்ட இப்ப நீங்க ஊட்டி கொடைக்கானல் எல்லா எடுத்தாக் கா அவங்களுக்கெல்லா வந்து இந்த மாதிரி குடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அதுலயே பழகிட்டாங்க அவுங்கோ டீ யு அதெல்லா வந்து அந்த நேச் சுரல் இதுக்கே பழகிட்டாங்கோ ஏன்னா நாங்க வந்து ஒரு எடத்துல இருந்த மோது வந்து பக்கத்துல அப்படிதா ஊட்டி அவுங்க இருந்தாங்கோ ஊ அந்த ஊர்ல இருந்து வந்தவங்கோ ஆ அவங்க வந்து அப்படிதா சொல்லுவாங்க எங்க கிட்ட சொல்லும் போது எங்களுக்கு நீங் குடிக்கிற மாரி எல்லா புடிக்காது அவங்க எங்க போனாலு இஸ் ரெண்டு கையோட அவ்ங்க வீட்டு பிப்ரேஷன் தா எடுத்துன்ட்டு போவாங்களாம் டி தூளு காஃபி தூளு து எல்லாமே அப்றோ எங்களுக்கும் டேஸ்ட் பண்ணுங்கனு கொடுத்தாங்கோ நாங்க எட்த்துட்டு வந்து வீட்டு்ல செஞ்ச நீங்க சொன்ன மாரி எங்களுக்கு சுத்தமா புடிக்க புடிக்ல ஏன்னா வந்து அது குடிச்சி பழக்கம் இல்ல முளுக்கு செட் ஆவல அது ஆனா அதுதாங் ரொம்ப நல்லதான் நம்ம எங்க எடுக்குறோம் அத எட்த்து பழக்கோ இப்ப இல்லாததுனாலா அப்டி போதுங்
ஆமாங்க நீங்க இந்த கேர்ளால்ல கொட குடிச்சி பாத்துருப்பீங்க டீ புடிச்சிருந்ததா ஒரு கடையில கூட டீ குடிக்க பிடிக்க புடிகாது
ஆமாங்கோ சுத்தமா நல்லா இல்ல ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இல்லன்றதுனால அதெல்லாம் புடிக்க மாட்டங்குது இந்த நம்ம இன்ஸ்டண்ட்டக்கா மாறிட்டோம் ரெடிமேடு தூலுங்கோ ரெடிமேட்
அதை விட இன்ஸ்டன்ட்ன்றத விட நம்மளுக்கு அந்த வாசனையா ஊட் டேஸ்ட்டாவோ குடிச்சி பழகிடுச்சு
உம்
அவுங்க அந்த வாசனையு டேஸ்ட்டுக்காகவே ஏதோ கலக்குறாங்க அது தான் நம்மளுக்கு புடிச்சிருக்கு இல்ல
உம்
இப்போ த்ரீ ரோஸஸ் பாத்திங்னா சாதா டீ தூளுக்கு அதுவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண டீ தூள் இருக்கு அது குடிச்சி பழகிட்டான நம்பளுக்கு இது பிடிக்கிறது இல்ல இது குடிச்சவங்களுக்கு அது புடிக்கிது இல்ல அது மாதிரி நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆய்ட்டோம்
ம் அதனால அது தாங்க உண்ம அது தான் ஆனா முடிஞ்ச வரைக்கு நம் போய் இப்படி ஹெல்தியா எடுக்கதாங்க நம்ப டிரை பண்ணணு நாம்போ இதெல்லா ஒடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சு நம்போ இது வந்துட்டு நாக்குக்கு என்ன ருசியோ அத தா பாக்றமே தவிர ஒடம்புக் எது ஹெல்திங்கறத பாத்து நம்ப எதுவுமே செய்ய மாட்டோன்றோ ஆ உணவு வகையா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டு சாப்பாட்டு வகையா இருக்கட்டு எல்லாமே நாக்குக்கு டேஸ்ட்டு குடு குடுக்கக்கூடிய இதுதா நெறைய இப்ப இருக்கிற ஜனங்க வந்து எடுத்துக்குறாங்க
ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க அந்த டீ தூள் காஃபி தூள்ல் ஆ டீ காஃபின்னு சொல்லி போடும்போது பால கலக்காம சாப்ட்டா தாங்க அதுக்குனு அது அதோட பெனிப்ஃபிட் நம்ளுக்கு கெடைக்கு பாலக் கலந்துட்டாலே அதோட பெனிப்ஃபிட் நம்ளுக்கு கெடையாது
இப்போ நீங்க டீன்னு சொல்றீங்க இல்ல நீங்க டீ வந்து எப்படி போடுவீங்க மெத்தேட் சொல்லுங்க
சிட்டா அதுல ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போடுவே அதியு சேத்து கொதிக்க வச்சி சக்கர எல்லாமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிதா செய்வே ஆ
து தண்ணீல டீ தூளு போட்டு கொதிக்க வச்சிட்டு ஆ அப்புறமா தா நீங்க வந்து பால் ஆட் பண்ணி அது தா மெத்தேட்டா புரொசீஜர் நம்ம என்ன பண்றோனாக்கா பால பால ஊத்திட்டு இல்லன்னா கூட செய்றது இந்த மிஸ்டேக் தா பால ஊத்திட்டு அதுல டீ தூளு போட்டு கொதிக்க வச் டீ குடிக்கிறோம் ஆனா வந்து அந்த சைடு எல்லாம் வந்து பர்ஸ்ட் இதை கொதிக்க வுட்டுட்டு அப்புறம் தான் பால் ஊத்திட்டு எவ்வளவு வேணுமோ
உம்
பில்டர் பண்ணி குடிப்பாங்களா அதுதாமா உண்மையான ஆ கரெக்டான மெதட் டீக்கு காபிக்கு எப்படினு எல்லாம் எனக்கு தெரியாது இது அவங்க இருந்தப்ப சொன்னதுதான் நா உங்களுக்கு சொல்றன்
நா நானும் இந்த பு்ரொசீஜர் பாலோ பண்ண பண்ணுங்க ரெண்டு முறை அந்த டீ எனக்கு எறங்கலங்க
ஆ அதுதான் பழகி இருக்கணும் நம்மளுக்கு பழகிருந்தா அது குச்சிப்போம் நம்ம இப்படியே பழகிட்டோம் ஆ பால்ல போட்டு கொதிக்க வச்சி அந்த சொன்ன மாரி அந்த பால் வா பிரச்சன வராம நம்ம இது பண்றோம் பால் வாசனை வந்தா புடிக்க சிலர் புடிக்கிறது இல்ல சிலர் பால் குடிக்கிறவங்களுக்கு ஒத்து போயிருது எனக்கு அது கூட டார்க்கா இருக்கு பொன்ணுங்க எல்லாமே பா இது காஃபியா இருக்கட்டும் டீயா இருக்கட்டும் அந்த லைட்டாக போட்டா கூட எனக்கு அந்த கலர் கம்மியா இருந்தா கூட பிடிக்க மாட்டேங்குது
எனக்கும் அதுதாங்க சேம் நானும் அப்படிதான் குடிப் பே அதாவது சக்கரை கம்மியா இருந்தா கூட பரவால்ல ஆ அந்த பால் வந்து டார்க்கா தெரியணும் நம்மளுக்கு காஃபி தூளோ டீ தூளோ இருக்கட் டூம்
ம்
அது எல்லாமே டார்க்கா இருந்தாதான் அது டார்க்கா இருக்கணும்னு நினைச்சு னு நானு ஃபில்டர் காஃபி போட்டனா அந்த டார்க்கா வரனுன்றதுக் கொசமே கொஞ்ச பால்ல தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிட்டு நம்ப திக்னஸ் கெடைக்கிறதில்லைங்க ஒரு சிலர் திக்கா குடிப்பாங்க பாலு ஒரு சிலர் தண்ணியா குடிப் பாங்க
உம் அதா ஒவ்வொருத்தரு அஹ் இல்லைங்க டீயின் எடுத்துக்குனா டீ வந்து எல்லாருமே கொஞ்ச தண்ணியா குடிக்க தா ட்ரை பண்றாங்க கெட்டியா குடிக்கக்கூடியவ்ங்க வந்து ரொம்ப ரேரு தாங்கோ யாரோ சிலர் தா காஃபி வேன்னனா டிக்கா குடிக் பாங்கோ ஆமா டீயின்னாக்க கொஞ்ச தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணியா தா குடிக்கிறாங்க ஆனா எனக்கு கொஞ்ச திக்கா இருந்தாதாங்க புடிக்கு டீயா இருக்கட்டு காஃபியா இருக்கட்டு அது கொ கொஞ்சமானாலு அவ்ங்க ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்கோ பெரிய க்ளாஸ் டம்ளர் ஃபுல்லா குடுக்கிவாங்கோ நெறயா போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு அந்த மாரி எல்லா எனக்கு புடிக்காதுங்க
செரி செரிங்க என்ன சமச்சீங்க மத்யான
நா வந்து சிக்கன் கிரேவ் யு ரைசும் பண்ணங்கோ உம்
றீங்க கிரேவி
கிரேவினா நா ரொம்ப ஈஸி மெத்தட்ல தாங்கோ செய்வ ரொம்ப அர்ஜென்டா சீக்ரமா செய்ணுனாக்கா தக்காளி வெங்காய எல்லா கட் பண்ணிட்டு ஆஹ் குக்கருல செஞ்சுருவங்கோ எண்ண ஊத்தி ஆஹ் இது சிக்கன்னு போட்டு ஆஹ் அதுல மொளகாதூளு ச்சி சார் மஞ்சளு உப்பு இதெல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலே போட்டு ஆஹ் அந்த எண்ணெய்லே ஃபஸ் ட்டு நானு பட்ட கிராம்பு அதெல்லா கொஞ்ச ஆட் பண்ணிருவோங்க சோம்பு அதெல்லா அதுக்கப்றமா வந்து அரைக்க இதுல ஒரு வெங்காய ஒரு தக்காளி ஆஹ் தேங்கா தேவப்பட்டா ஒரு சின்ன பில்லியா போடுவோ அப்டி தேவயில்லனாக்கா இது மட்டு அரச்சிட்டு அதுல ஊத்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் மசாலா மொளகாதூளு உப்பு அதெல்லா போட்டு கலந்து தண்ணி எவ்ளோ வேணுமோ ஊத்திட் ட்டு ஒரு ரெண்டு வி சில் விட்ருவோங்க ஆஹ் ஆமா ஈஸியா டக் க்கு முடிக்கணுன்னா அப்டி இல்ல நம்ப பொறுமையா டைம் இ ருக்கு அப்டின்ற போபோது கடாய்ல வெச்சு பொறுமையா செய்வோங்கோ எல்லாமே பொறுமையா வதக்கிட்டு
உம்
பொறுமையா எல்லாமே இது பண்ணிட்டு ஆஹ் அது வந்து இன்னு அது இன்னு நல்லா இருக்கு டேஸ்ட் குடுக்
ஆமா நானும் அப்டித்தாங்க செய்வ ஒரு சிலர் வந்து ட்டு வதக்கறதுக்கு தனியா அறிஞ்சு வெச்சு தனியாக தாளிப்பாங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தாளிப்பாங்க
அதெல்லாம் ஆஹ் டைம் நெறைய வேஸ்ட் ஆகுது. டைம் இருக்குன்னா ஒரு சில டைம் போர் அடிக்குது ஒரே மெதட்ல தான் அப்படி வேணணா இன்னொன்னு வதக்கி கூட போடுறாங்க சில பேரு அந்த மாரி வதக் ஹ் எல்லாம் நாம் இல்ல பச்சையா இதா இருந்தல்லாம் அரைச்சிட்டு எண்ணெய்ல அப்றமா வேணா சிக்கன் கூட போட்டு ஃப்ரை பண்ணுவன் நல்லா அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துவேன் மசாலா நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அது வந்து கறி வதக்கும் போது அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் வேனா தண்ணி ஊத்திக்கலாம் எல்லாம் ஒரே மெத்தட் தாங்க எப்டி பாத்தாலுமே இப்போ நீங்க வெங்காயத்த
எங்க எல்லாம் ஒன்னாதாங்க போது
ஆஹ் அதனால இப்டி செஞ்சிருது இது வந்து எனக்கு ஈஸியா இருக்கு குக்கர்ல செய்யறது அதனால எனக்கு வெஜ்ஜி செய்யறத விட கேட்டா நான்வெஜ்ஜி கடகடை செஞ்சிருவோம் வெஜ்ஜு அப்டியே டைம் எடுக்கும் பொரியல்லு கொழம்பு சாதம் இதெல்லாம் ரெடி பண்ணனுனா ஃபுல்லா டைம் எடுக்கும் ஏங்க அதனால நான்வஜ் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம செஞ்சுருவேன்
நானும் அப்டித்தா காலையில இனி ஒரே வேலையோட முடிச்சுட்டாங்க மதியானா பிரியாணி செஞ்சேனா தயிர் பச்சடி ஒரு முட்டையை வச்சு அதோடு வச்சுட்டு இப்போ நைட்டுக்கும் சேர்த்து அதே வச்சுட்டாங்க
உம் அப்போ வேலை இல்லலைன்னு உனக்கு எங்களுக்கெல்லாம் அப்டி கிடையாதுங்கோ நைட்ல வந்து ரைஸ் சாப்ட மாட்டாங்க ஒரு டிஃபன் ஐட்டம் தாம் செஞ்சு தரணும் எதிர்பார்ப்பாங்க அதனால அது ஒரு பிரச்சனை
எங்கவீட்லயும் அப்டி கேட்பங்க நாலாம் கொடுக்க முடியது சாப்டா சாப்டுன் சொல்லிட்டு போயி்டடுவாங்க கம்முனு
உம் ஏ இங்க அப்டி ஒத்துக்க மாட்டாங்க இன்னொன்னு எனக்கும் சரி கொஞ்சம் டிஃபன் ஐட்டமா ரைஸ் பல்லா டிஃபன் ஐட்டமா சாப்டா நல்லா இருக்கும்றதுனால முடிஞ்ச வரைக்கும் டிஃபன் ஐட்டம்மா எடுத்துக்கதுங்கோ நீங்க சொன்ன மாரி இந்த பேவரட் ஐ டம்மெல்லா இந்த தேங்கா பால் சாதோ பிரியாணி அந்த மாரி இல்லாம்மா நைட் கூட ஒரு வாட்டி வேண்னா சாப்ட்ருவே ஆசைக்காக
ஓ
மத்தபடி வெள்ள சாதோ இந்த மாரி எல்லாந்தா எப்போமே எடுக்க மாட்டாங்க ரொம்போ ரேர் தா
என்னைக்கு எல்லாமே இன்னி என்னமோ எனக்கு சாப் பாடு நா கொஞ்சமா தா சாப் த ஆனா நல்லாவு இருந்துது டேஸ் ட்டு ஆசைக்கு கடகடனு காலில சாப்டாம இருந்துட்டு காலில சாப்லேன்னு சொல்ல முடியாது இன்னிக்கு காலேய்ல கஞ்சியு குடிச் சே தயிர் போட்டுட்டு சாதோ கஞ்சி குடிச்ச ச்ச
உம்
ட்டு கொஞ்சு தாங்க மதியானு சாப்பிற்ற சாப்பாடு எறங்லேங்க அந்த தூக்கோ இல்லாததுனால அந்த மாரி இருக்குதான்னு தெரில ஆயே அது சாப்ட்டு இதால ஜீர்ணமே பண்ண முடிலிங்க நடக்க முடில எவுமே பண்ண முடி ரொம்ப டயடா ஆய்டிச்சு
அப்டி இருக்க போம்போது ஒரு சோடா எப்பவுமே வாங்கி வச்சிக்ணு வீட்ல
அ அ
போட்டு சோடா ஏதாச்சும் குடிச்சிட்டா கொஞ்சு செட் ஆயிடு
இல்லிங்க அப்படிதா பண்ணனுங்க இப்போ போய்ட்டட்டு பண்ணலாந்தாங்க இருக் கறே செரிங்க ரொம்ப நன்றிங்க
இருங்க இன்னு ஒரு நிம் இருங்க இன்னு கொஞ்சோ ஒரு ரெண்டு செகண்ட் இருங்க ஒரு நிமிஷோ ஆ அது அதனால நீங்க எப்புமே ஒரு ரெடியா ஒரு சோடா வச்சுக்குங்க வச்சிட்டு அது பண்ணி நீங்க யூ ஸ் பண்ணாக்கா உங்குளுக்கு வந்து அந்த ஜீ ஜீரண கோளார எல்லா கொஞ்சோ இதா இல்ன்னாக்கா சூ சோம்பு சாப்பிடலா இல்ல சீரக தண்ணி குடிக்கணு முடிஞ்சா சோடா குடிக்க கூடாதுங்க கெடுதல்தா கண்டிப்பா சோடா குடிக்கக்க கூடாதுன்றாங்கோ நீங்க முடிஞ்ச வரைக்கு இந்த சீரக தண்ணி அதெல்லா ஆனா நம்மளுக்கு பழகிடுச்சு சோடா குடிச்சு அதனால ஃபஸ்டு சரிங்கோ அடுத்த கால்ல இணையலா நன்றிங்கோ நீங்க ரொம்ப பேசுன்து ஆ நன்றிங்க
நன்றிங்க